கேக்குதா
ஹலோ
கேக்குதா
கேக்குது கேக்குது
ஹான் டேய் என்னடா இதுக்கு மேல அவுட் ஆதுடா மேட்ச பாத்தந்தப்பா ரோஹித் சர்மா பிளான் பண்றது
ம் இதுக்கு அப்புற பாக்க முடியலா இதுக்க இதுக்கறம் ஒரு மாசம் திருப்பி பாக்க
அதுக்கு என்ன அது டக் அவுட் டக் அவுட் ஆகுனா கூட வந்துட்டுப்பலா மேச்சு ஆஃப் பண்டா நாங்களு பாத்ததாந்தா சரி கொஞ்சமா போதடி இத மாதிரி இருக்கு காாப்ல பேச தானு வந்தோம் ஒரு பையனிட்ட பேசுந்தே
ஆ
அ ஆ
வெழுத்துட்டா சி கேச்ச புடிஞ்ச்டா இது எழுவத்தி ஓம்போல போயி
ர்ஸ ஜெயல் ஜெயசோல் தான வீடி இருான்ப்பன டக்கு நா வந்துட்டுக்கலாம்
ரோஹித் அதிகமா சிக்ஸு போபர்னு அழிச்சட்டோ ஒருஓவக்கு ஒரு சிக்ஸு போரு
ஒரு ஓவரு சிக்ஸ் போது பத்து தானே பத்து தான வட்டான்
ம்
ம் ரோகி சர்மனா இ அவன எஜ அவ பொருமயா அடிகானே இந்த மேட்சா
அவன பொறுமையா ஆட சொல்லிருக்காய்ங்க ரூல்ஸ் படி நீ எல்லா பாலும் ஓடி ஓடி இன்னிங்ஸ் மாரி ஆடுன்னு சொல்லிருக்காய்ங்க ஓ ஆஹ் ஓடிற போயி கம்பீர கம்பீர போய் ஒருத்தரு போய் தீர் துண்டி மாதிரி ஆடக்கூடாது
நம்மாள் வந்தாவே அடிப்பாரு கரெக்டா ஒரு பத்து பாலு ஒரு இருபது இருபது இருபத்திஞ்சுத்து ரன் எடுத்னு போயிட் இருப்பாரு ரோஹித் சர்மா ஆமா சரி அப்டிதா ஆடுவானு பாத்தா பொறுமயா ஆடியதுன்ந்தா இன்னைக்கு மேட்சல
அழகா ரெண்டு பேருமே சென்ச்சுரி போட்டுக்கலான்டா மிஸ் பண்டாங்டா
பொருமையா ஆடிதுக்கலாடா தெஞ்சு இன்னு சரி எழுுவத்தி ஐம்பது வந்து ச பொதுமயா கரெக்டா பொதுமைய செக் பண்ணிக்கலாம் இப்பனா கில்னாயதுா ஸ்டேஸா
சேரி சேரிதா இதுக்குமேல கில்லு வந்து எண்ண பண்றா கில்லு ஓப்பனிங்க இசாங்சான ஓப்பனிங்க சே சேரி
இல்லடா இப்ப வந்து இப்ப இஷான் கிஷனு கில்லு நல்லா போன மேச்சி ரெண்டு செஞ்சுரி அ
அது கடையாது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது எல்லா தூக்கநெலைமை ல இருக்கு ஆமா கோலி வந்துட்டா அடுத்த மாச்சிங் இங்குலாந்து கூட கோலி வந்தா
வர மாட்டாடா டேய்
அப்ப யார் ஈசா செஞ்சுரி அடிச்சவன தூக்கி உக்கார வைப்பாங்களா
செஞ்சுரி அடிச்சவன்ல வக்கீல் அப்டியே ஃபார்மட்ல இருக்கு என்னா அது பேக்கப் வச்சுக்க ஜெய்சோல் பேக்கப் வச்சுக்குவாங்டா
ரைட்டு அதாங்க இஷான் கிஷன் எங்கே வைப்பாங்க
இஷான் கிஷன் டே இஷான் கிஷன் ஸ்குவால்ல வைப்பண்ட ஜெய சோல்லு ஜெய் சோல் தூக்கிடுவாங்டா
ஜெய் சுவலா தூக்கிடுவாங்க நா ஒத்துக்குவே கே லால் வருவா அவனுக்கு ஸ்பேஸ்ஸு குடுக்குனு
அதுக்கு வந்து ஆ இவ நிதிஷ்குமார் தூக்கிட்டோங்க
ஏ அப்ப பாண்டியா வரா உள்ளக்க அவனுக்கு எங்க குடுப்பாங் எடோ
அ டேய் என்னா லிஸ்ட்டு வச்சுே இருக்றீங்க எவளோ எடுத்து சேக்குது உள்ள
ஆ இன்னு பொம்புல வேற இருக்கா வெயிட்டிங் லிஸ்ட்ல
வெயிட்டிங் லிஸ்ட்டுல பொம்புல இருந்த அப்போ வந்து இவுங்களே நல்ல போலிங் போறங்க எனக்கு தெரிஞ்சி ஃபுல்லா அவனுவாளவச்சு சிகிணு வேணும்னா வேல்டு கப்ல கொஞ்ச சேஞ்சி பண்ணிக்கலா
ஆங்க அதுக்கப்ப இதுக்கப்பறோ ஃபுல்லா ஸ்குவாடு ஃபுல்லா வேர்ல்ட் கப் ஸ்கோர் தா இதவெச்சில இன்னமே ஸ்குவாட் தேர்ந்தெடுக்கப் போறாங்கெ
அப்டியா ஏன்னா இதே ரீ பிளேஸ் பண்ட்டு ஒரு ரெண்டு பௌலர் எடுத்து வச்சுக்க சொல்லுடா எப்பமே
ரீப்ளேஸ்மண்ட் வச்சுருப்பாங்க இந்த பிரசஜர்ஸ்னால ரீப்ளேஸ்மண்ட்
இந்த ஏ இந்த வாட்டி கொஞ்ச சம்மிக்கு வாய்ப்பு குத்த நல்லாருக்கு நெனக்கிரெண்ட
சமமிக்க அவ பொறுத்த வரைக்கு அசித்த நா பத்தன்னா
டேய் இந்த வாட்டி ஐ பி எல் ல நல்லா போடுதானானா சம்மி
ஐ பி எல் விளால எங்களால ஐ பி எல் விளலாமே இந்தியா டீம்மு வருன் வர முடியு
சொல்றது கேளு ஐ பி எல் ல வந்து நல்லா போடுதுனும்னா சொல்றது அந்த ஒரு டீம்ல லக் குனு ஒரு டீம்ல இருக்துனால அவ தெரிய மாட்டாங்குற அவ்ளோவு இதே வேற டீம்ல ஆ
ஒருத்தனால மட்டுதா ஐ பி ல விளாடமா டைரக்ட்டா இந்தியா டீம்ல செலக்ட் ஆக முடியு
ஆமா
ஆ அதுதா
அது அது ஒரே ஆள் தா இவ
அஹம்
அவ்ரு ஒரு ஆள் தா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு விளயாடுவாரு
வேண்டா அவனே போய் அரசனாகிய ஆ இவ்ருக்கு மட்டு
இப்ப எல்லாமே டொமஸ்டிக் தா ஆட சொல்றாங்க ருத்துவு எவ்வளோ இது பண்றாங்க அவனே உள்ளவுட மாட்டாங்க
ருத்து வந்து கொஞ்ச கஷ்டமான ப்ளேஸ்ல அவ இதுக்கு ஃபேஸ்ஸு அப்டி
ஆ அடே அவ எல்லா உள்ள இப்பே டே அவ ஃப்னிஷி தா ஆட மாட்டா நானே சொல்றே டே துத்தராஜு
இல்ல மச்சா அவ அவ வந்து எடா வசந்த புரியமன் எத்தன பேரு போட்டிக்கு இருக்காங்க
அது டேய் ஒண்ணு பண்ண முடியாதா
யாரையுமே தூக்க முடியாது இந்த எக்ஸாமினேஷ்
அதுல்லா நம்ம ஒன்னுனா பண்ண முடியாது
டெய்ஸு வேலு ராகுலு இன்னு இருக்காய்ங்க போட்டிக்கி வராய்ங்க ஆதிகா
ஏய் அதெல்லா நம்ம
ஆ வைபஸ்ஸு அது இந்த இப்ப நியூவு இப்ப வந்து டி டுவென்ட்டில அவன ஆடுவான் வைபஸு எனக் தெரிஞ்சு
ம் இல்ல இப்ப பாஸ்ட்லயு தூக்க முடியல இப்ப உள்ள பிரசென்ட்லயு தூக்க முடியாது ஃபியூச்சர்லயு கஷ்டோ
இப்போ வந்து இப்பயே ட்ரையின் பண்ணுதாங்க சூர்ய வம்சிய
அதா பாஸ்டு ரோகித்து தவானயு முடிச்சட்டாங்க ஓபனிங்கே
இப்ப வந்து ஒன்னு இல்லடா டி டுவென்ட்டில வந்து ரோஹித் சர்மா இல்ல விராட் கோலி இல்லடா ரோஹித் சர்மா
பிரசன்ட்ல ரோகிக்துகின்டு புடிஸ்டாய்ங்க ஃபியூச்சர்ல இன்னு வராய்ங்க ஆட்களு இச்சாத்துக்கு அந்த ஓப்பனி்ங் எ இதா பச்ச பய
ருத்தாஜு எனக்கு தெரிஞ்சு ருத்தாஜ் வந்து ஏனா இப்ப வந்து கில்லிக்கு இஞ்சுரி ஆயிச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்டா த்து வாய்ப்பு இக்குது
எங்களுக்கு அதுதா கோலி ப்ரச்சன கில்லிதா ருத்ராஜ பொறுத்த வரைக்கு ஒன் டு ஒன் கட்டாருக்குங்க
ஒன் டு ஒன்னா ஆனா நல்லாதா இருக்கு ஸ்குவாட்ல எடம் கெடைக்கணுமே
எனக்கு அதுதா பிரச்சனை அதுதா குடுக்கணுமா கம்பீரு சி எஸ் கே கேப்டன் வேற
அது ரொம்ப கஷ்டன்டா ஸ்குவாட்ல எடம் கெடைக்குது
ஸ்குவாட்ல எடம் எங்க மச்சா இங்க சி எஸ் கே கேப்டனா போனதுதா குத்தோ
டேய் அது டேய் இது எல்லா அதெல்லா ஒன்னு இல்லடா ஏன் சஞ்சுக்குத்தா அப்ப டி டுவென்ட்டி வேர்ல்டு கப்ல இருந்தா இப்ப என்ன பண்ணுவ
ஆ அவன ஒக்கார வச்சாய்ங்கனா கம்பீர கேள்வி கேப்பாய்ங்கலே
ஏய் மூணு மேட்ச் நல்லா பண்ண உனக்கே நல்லா தெரியு இன்ன தொடர்ந்து ஃபைனல் வரையு நல்லாவே பண்ணா
அதனால ஒக்காரக்க வைக்க முடியாது சஞ்சுவ ஏனா கம்பீர கேள்வி கேப்பாய்ங்க ஒக்கார வச்சா
ஏனா மூணு மேட்சுமே ஏனா கி கிருட்டிக்கான மேட்சுல வந்து அவன் தா முட்ச்சு குடுத் தா கில்லில இருந்து கில்லிக்கு பதிலா அவன் மூச்சு குடுத்தா என்ன சொல்றா
ம் தூபைய வந்து பேருக்குனு எடுத்து வைக்கிறாய்ங்க
டேய் தூபே டேய் ஒன்னுல்ல தூபே தூபேலா நல்லா தாண்டா ஆடுவான் அவன் வந்து இந்தியன் டீம் வந்தா பினிஷிங் ஜோன்ல பண்றானானு தெர்ல அது ஏய் எனக் தெஞ்சி ரெண்டு ஆள் ரவுண்டர் கரெட்டாருகனு தூபே அடிக்ட் பண்றியேடா
இப்ப ஃபேமிலிய உட்கார வச்சி நிதீஷ்குமாருக்கு தான வாய்ப்பு குடுக்குறாய்ங்க ஃபுல்லா
அது வந்து அது எப் அது வந்து எனக் தெரிஞ்சு உபடில வந்து வாய்பு வந்து அவனுக்கு அதிகமா குடுக்க மாட்டாங்க எனக் தெரிஞ்சு அவன டிக் பண்ணல ஏன்னா இன்ரி ஆயிடுவா ஏய் அவுங்களுக்குலா அப்பறோடா
இப்டி தா ஓ டி ஏ க்கு வந்துருக்கா
டேய் அது டவுட்டு டா ஹட்டிக் பாண்டே டேய் ஓடி ஆ அவன் ரொம்பலா ஆட மாட்டா அவ்ளவா ஆடி ஃபர்ஸ்ட்டு இஞ்சுரி ஆயிச்சு பத்தியா
நா இல்ல மச்சா பாண்டியன் இருந்தா தா கப்புக்கு கொஞ்சோ வாய்ப்பு இருக்கு என்ன சப்டேஜ் இன்னு ஒரு ஆள் சப்டேஜா இருக்கான் அவனுக்குல்லா இன்னு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு அவன கி கிமோலயே மறன்டாய்ங்க இல்லனு சொல்லி
ஜடேஜா வந்து என்ன சொல்லுது அவர் தூக்கிட்டாங்க நீங்க நீங்க வேல ஆவாது நீங்க கிளம்புங்கப்பான்னு சொல்லற்து ஜடேஜாவ இப்போ ரொம்ப பண்றாங்கடா ஜலேஜேவ கோல்ல உள்ள எப்டி எடுத்துகு வாங்கனே தெரியல அவன நமிட்டருந்து
ஆமா
தலப் பா இன்க்கி எங்கத்தயமா போயிட்டு வந்தோ உன்னு எடா சப்ரைஸா ஒன்னு சொல்லோடா
ஆஹ
நா சொல்லில டே படத்துக்கு போ போதுனு இன்னிக்கி
ஆமா
போயிட்டு தான வந்தோ
ம் ம்
என்னா வீடு எதுவுமே எடுக்கல ச்சிப்ஸ் போன் பண்ணாச்சு பேசலானு பாத்தா அதுவு இல்ல நீ எடுக்கல பிளாஸ்ட்டு நல்லாதா இருந்து மூவி நாப்பது பா கேட்டு என்னா பண்ணுது
அதுலா ஒன்னுல்ல
உங்ளுக்கு எவ்வளோ கஷ்டு நீங்க அங்க இருந்து படத்துக்கு போலயா
என்ன பன்னா அ
டேய் கம்மியான ஃபீஸ்ல போலயேடா படோ எதுவுமே அங்க அந்த சைட்ல எல்லா
என்னடி
எங்க அப்பா கீட கூட சொல்லல படத்துக்கு போதன்னு போய்ட்டு வந்தன்னு போயிட்டு வந்தது தெஞ்சா கீச்ட்டுப்பாங்க என்ன துண்டு துண்டு துண்ட துண்டா துண்டா கிஷ்திப்பு தம்பி நீ எதுக்குதாவ இதுப்பதா எங்க போனாலு இந்தனேனேத்
அஸ் சோ எனக்கு என்னவ பிரச்சன ஒருவேள ரோஹித்து நாப்பத்தி எட்டுல இருந்தாமச்சா
ஆ
நாற்பத்தஜ்ஜு போச்சு போ புசா ஆயிரு நினைச்ச அடிஸா எப்புடியோ
ஏய் அட்தெல்லா அடிச்சிடுவா அவ வந்து அடிக்க பிளேயர் தா அவ அடிக்கதா பாப்பா
இல்லே நாப்பத்து எத்துல அதிகமா நாப்பத்து எத்துலனன்ன வீக்னஸ் பாயி ன்டு மாரி இருக்கு
ஆ இப்ப இந்தியாவு ஆப்கானிஸ்தானு எப்புடிலா எப்டி ஆட்னாலு ஒரு பிரச்சன இல்ல எப்டின்னா இருப்பாங்கடா மிச்சோ வேற எதனா மிச்சோ வேற எதனா டீம் ஆட சொல்ல மட்டுதா கொஞ்சோ டஃப்பா இருக்குமே
ஆமா
இப்போய் என்ன சொல்லுது இப்ப இந்தியாவு ஆஸ்திரேலியா பாகிஸ்தானு அதுமேரி இனிமேயார சொல்லு கொஞ்சோ இதுவா ஆடுவானுங்க டஃபா
ஆ
இது வன்டு சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்
அதா அன்னைக்கி ஆஸ்பானிஸா தோட்டக்கா அவ்ங்க பில்டிங் ஏன் டா
எது இந்த மேச்சா
ஆமா ரோஹித் சர்மாக்கு ஒரு கேச்சு ஒண்ணு மிஸ் பண்டா
ரேட் நீ கேச்சுவுடாத்
சொல்லு கேளு கேட்சு மிஸ் பண்ணி ஃபோதுஸ இன்னொரு கேச்சு இருந்துச்சு அ புடிச்சிருக்கேனே புடிக்கலன்னா கூட விட்டு இருங்கனே புட்பால் விளயாடுறா ஃபோடுக்கு போயிருச்சு கா கால்ல தச்சு போல்று
அதுடே நீ எப்புடி இருந்தாலு இந்தியா ஜெயிச்சிருக்கு டா ஸ்டாட்டிங்லே மூணு விக்கெட்டு சும்மா ஊத்துனா
அது ஓகே அதுக்கப்புறம் நல்ல ரன்னு அடிச்சு கொண்டு போயிட்டாங்க அதுல ஒரு பெனால்ட்டி வேற ந்து பெனால்ட்டி ரன் அந்து
அவுங்களுக்கா
ஆமா ஸ்டெம்பு லயின்ல்ல ஸ்டெம்புக்கு நேரா ஓடக்கூடாது ரன்னு ச சைட்லதா ச சைட்ல தா ஒடணுமா இந்தியா ஃபர்ஸ்ட் பால் போட்றதுக்கு முன்னாேடியே அஞ்சு ஃப்ரீயா குடுத்துட்டாங்க
ஆமா
அ ஃபஸ்ட் ஓவர்லயே மூணு நோபாலு
இப்போ க்ராசா ஒட்லா க்ராசாலா ஓட கூடாதா இப்ப இந்த சைட்லந்து ஸ்டேம்ப் லைன்ல க்ராசா ஓடுனா கூட
க்ராசா ஓடலாம் ஸ்டெம்புக்கு நேரரா ஒடக்கூடாது ம்
அவ்ளோ தூரமா அப்டி ஓடுறாங்க என் க்ராசாக் ஆ அதுதா மேச்சுல டப்புன்னு தெரியாதுல
ம் ஃபஸ்ட்டு ஓவர்லே மூணு நோபாலு ஓய்டு கன்னாப் பின்னான்னு எத்தன ஃபோர மிஸ் பண்ணாங்க பீல்டிங்லயே
அது ஒண்ணும் பண்ண முடியாது பக்காவா நீ வந்து பீல்ட் லைன் செட் பண்ணிட்டு கரெக்டா அந்த பால்ல இருந்து
எ இன்னைக்கு இந்தியா இந்தியா ஜேயிச்சதுக்குல்லாம் கேச்சு தரமா புடிச்டாங்க எல்லா கேச்சையுமே
ஆமா அதனாலயே க
ம் அதா எங்களுக்கு சூப்பர் சூப்பரா ஒண்ணு இருக்கு
என்னது
ஜெய் சோலி மும்பைக்கு பாண்டியா ராஜஸ்
ஆ அது ட்ரேடு சொல்லிகாங்க அது உண்மையா போய்யான் தெரில பாக்கலான் அஃபிஷியல்லா சொன்னா பாக்கலாம்
இங்கிட்டு சிங்கத்து ட்ரேடு பிரியுதுயா சைடுல கேப்புல லக்னோவு டெல்லியு
ஆ பாத்தன் பாத்தன் ரிஷப் பந்தீங்க குத்துட்டு அ வ குல்தீப் யாதவ் வந்து அங்க அனுப்புற மாரி இருக்குது அது எப்புடினு தெர்ல
அதே மாரி கே எல் ராகுல் கேப்டன் அக்ஸபேத்தில்ல மும்பை குடுக்குற மா
ஆனா இது என்னதே சொல்றாங்க எது எதுடா நம்றது நீயே சொல்லேன்
ம் உங்க சைடு மட்டும் குவிய குடுத்துடு பாண்டியா வாங்குவிங்க
நாங்க வந்து துபேவும் எது பா பரவால நாங்க வந்து ஒரு ஃபினிஷிங் தா ரூல் தேடின் இருக்கோ ஃபினிஷிங் வந்து தப்பாட்டாங்கடா சிஎஸ்கே ஃபர்ஸ்டு டே ஒன் க்ரோ குத்தாங்க பத்யா அப்பே தூகிந்த சி எஸ் கே ஒரு நாலு கோ நாலு ஃபோர் கே வந்து இந்த நாலு கோடிக்கிட்ட போயிட்ருந்தான் வச்சுக்கோவேன் தூக்கிட்டே எந்த இல்ல பக்கா பினிஷர் தான் அவன்லாம் தேவ இல்லாம வுட்டாங்க அவன
ஆமா
ஆ பெட் பண்ணிரல நா அப்பயே நெனச்சே ஏன்டா உட்டாங்க ஒரு கோடி டா டேவிட் மாரிலா ப்ளேயர் ஏன்டா உட்டீங்கன் ஆச்சு எனக்குலாம் தெரியுமா
ச ச ச ஷ்
எங் ஆள் பாரு எங்யோ சி எஸ் கே ல போய் அடுச்சீன்ங்களா டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சினு இருக்கான் டேய் இங்க சி எஸ் கேல அடிக்கதுக் ஆள் இலன்றாங்கோ பரவால்ல ஏதோ போயினுக்குது எங்க டீமூக்கும்
ம்
பரவால்ல நல்ல கம் பேக் குத்துருவாங் நெனைக்குறேன் நெக்ஸ்ட் எனக் தெரிஞ்சி மினி ஆக்ஷன் நடக்குல இந்தாட்டியு
புரியல
மினி ஆக்ஷன்
ஆமா ஆமா
இப்ப எப்டி மொத்த பிளேஸ்சும் அவ அவ தேவையான பிளே மட்ட தேவையில்லாத ப்ளைஸ் எல்லா விட்டுருவாங்களா
ம் ஆ இந்த வருஷோ இல்ல அடுத்த வருஷோ தா ரீ ஆக்ஷன்னு
இந்த அது அது இது அது ஐ பி எல் ஆக்ஷனு ஃபுல்லா இது மினி ஆக்சன்னு சும்மா தா சொல்ற பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி பிளேஸ்ல இது பண்ணித்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு சி எஸ்
னா எதுமா இவங்க கூட பண்ணுல செம
காது
டெல்லி கூட எங்களுக்கு பண்ணா நல்லா இருக்க பாண்டியாவே
டெல்லி கூடடுவா ராஸ்தான் கூடுவா
டெல்லி கூட ராஜஸ்தான் கூட பண்ணி வேஸ்ட்டு எங்களுக்கு போரரோஜனமே இருக்காது
இப்ப டெல்லி கூட நீங்க பண்ணிட்டு யாரே திருப்பீங்க
டெல்லி கூட பண்ணா நாங்க வந்து